வணக்கம்
உம்
நேத்து உங்க வீட்ல என்ன சமையல் செஞ்சீங்க உங்க வீட்ல வார இறுதினாலே ஏதாவது கண்டிப்பா சூப்பரான சாப்பாடாதா செய்வீங்க உங்க சாப்பாடுதா நீ சொன்னதும் ஞாபகம் வருது என்ன சாப் பாடி நிறுத்துங்க உங்க வீட்ல
ஆமா நேத்து வீட்ல கோழி பிரியாணி செஞ்சோம் உண்மையா சொல்ல வேணும்ன்னா பிரியாணி என்பது ஒரு உணவு மட்டும் இல்ல அது சரியான முறைல செய்தால் வீடே நல்ல மணத்தாள் நிறம்பி விடும் ப்புட்றதற்கு முன்பே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துறும்
அதுதான் எனக்கு தோணும் ஆனா ஒரு சந்தேகம் வெயில் வெளில வாங்குற பிரியாணி மாதிரி வீட்ல எப்படி செய்யறது நெறைய பேர் முயற்சி செஞ்சாங்க ஆனா அதே சுவ மட்டு வரவே மாட்டுது அது ஏன்னு கொஞ்சோ சொன்னீங்கனா கொஞ்சோ நல்லாருக்கும்
அதுக்கு முக்கியமான காரணோ அவசரம் நல்ல பிரியாணி செய்யணும்ன்னா ஒவ்வொரு இதுளயும் சரியான அளவுல சேக்கணும் முதல்ல அர கிலோ கோழிக்கறி நன்றா கழுவி வச்சிக்கேனும் அதுல தயிரு பச்ச மொளகா மஞ்சத்தூளு இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு உப்பு ஆஹ் எல்லாத்தையும் சேத்து குறைஞ்சது அர மண் நேரம் ஊற வைக்கணும்
ஓ அதாவது மசாலா கறிக்குள் நன்றாக இறங்கணும் அதாவது ஊறணும் ஊற வக்கணும்
சரியா புரிஞ்சுகுன அந்த ஒரு படிய ச தவறு தவ்று தளிர்த்து விட்டா பிரியாணியோட பதம் சரியாக இருக்கும் அதுதான் ஒரு பெரிய பாத்திரத்துல என்னன்னு சொல்றேனோ எண்ணயும் சேர்த்து சூடாக்க வேணும்
நெய் சேர்த்தாதானே நல்ல மனம் வரும் எங்க அம்மா சொல்லுவாங்க
ஆமா நெய் அதிகமா சேர்க்கனு செய் வேண்டிய அவசிய இல்ல ஆனா கொஞ்ச நேரத்தாலே சோ ம் மனமும் கூடும் பிறகு பட்ட பட்ட கிராம்பு ஏலக்கா பிரியாணி எல எல்லாத்தையு சேத்து வதக்கணு
அ இந்த இந்த பொருள் எண்ணெய்ல வதங்கும் போது மனம் வாருமே வேற மாதிரி இருக்குது ஏன்
அதுக்கு அதுக்கப்புறம் நீளமா நறுக்கிய வெங்காயத்த சேத்து பொன்னிறமா வர வரைக்கு பொறுமையா வருணும் பலர் இந்த இடத்துலதான் அவசரப்படுவாங்க ஆனா வெங்காயொ நல்லா வதங்கனாதா பிரியாணிக்கு அடி இப்படி சுவை கெடைக்கும்
செரி அடுத்து என்னா செய்யணு எப்படி செய்யணுன்னு கொஞ்சொ சொன்னா அதையு செஞ்சு முடிச்சிருவேன்
வெங்காயொ நல்லா வதங்கனதுக்கு அப்ரொ பச்ச மொளகா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையு சேத்து கலர்னொ அதுக்கப்ரொ தக்காளிய சேத்து நல்லா மெண்மையாக வர வரைக்கும் வேண்டும் வதக்க வேண்டும்
யோ இத கேக்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிச்
அ இன்னும் பிரியாணி ஆரம்பமே ஆவல இப்பவே ஊற வைத்தா ஆகவில்ல இப்போது ஊற வச்ச கோ கோழிக்கறியா சேத்து நல்லா கலரணும் கறி மசாலாவோட கலந்து எண்ண பிரிய தொடங்கன அப் வர வேக வைக்கணும்
உம் அதற்குள் நல்ல வாசன வருதே ஆரம்பித்து விடலாம் அல்லலாம்
கண்டிப்பாக எப்போ இதான் வீட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொருவராக சமையலுக்கு வந்து இன்னும் எவ்வளவு நேரம் இந்து கேக்க ஆரம்பிச்சு ஆராமிப்பாங்க
சு ஆமா ஆமா அது எல்லா வீட்லயு நடக்கு சம்பவந்தா
கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அளவாக தண்ணீர் சேக்கனு ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு பொதுவாக ஒன்று முதல் ரெண்டு மு ரெண்டு ரெண் ஒன்றே முக்கா கப்பு தண்ணி வற போதுமானது
அப்பனா அரிசியா வந்து நம்ம முன்னாடி ஊற வச்சுனம்மா அப்படி எத்தன இது போட்டு நம்ப ஊற வெக் வெக்கணு என்ன மாரி எவளோ நேரொ ஊற வெக்கணும்
கண்டிப்பா கொறஞ்சது இரு இருவதுலருந்து முப்பது நிமிஷோ வரைக்கும் ஊற வைக்கணும் அரிசி நீளமாகவும் அழகாவு வெங்குவோம்
அதுக்கப்புறம் அரிசிய நம்ப வந்து நேரடியா சேத்துக்கலாமா
ஆமா தண்ணி கொ அரிசிய சேத்து மெதுவா களர்னோ அதுக்கப்புறோ பாத்திரத்த மூடிப்போட்னு ம் மிதமான தீயில வேக வெக்கணும்
ஓ பள சொல்லும் போது பிரியாணி செய்யறதுல பெரும மிகவும் மிகையும் மிக்கயும் போல இருக்கறது
உண்மதா நல்ல பிரியாணி செய்ய ரசிகசியோ மசாலால அரிசியில மட்டும் இல்ல பொருள்லதா இருக்கு
இம் இந்த ஒரு பசிய எல்லாருமே கேக்க வேணு
சுமார் பதினஞ்சு முதல் இருவது நிமிடங்கள் கழித்து மூடியை திறந்தால் அரிசி நன்றாக வெந்திருக்க வேண்டும் அப்போது மேல சிறிதளவு நெய் தூவி மெதுவா கெளற்னு
அப்டியே அந்த ரைத்தாவோட வெச்சி சாப்டா சும்மா சொர்கமா இருக்கும் போலியே
வெங்காய ரைத்தா முட்ட கோழி வருவல் ஆகியது இருந்தா இன்னு சிறப்பு
உண்மையா சொல்றே இவ்ளவு நேரோ நீ சொன்ன விதத்த கேட்டு அப்றோ தா எனக்கு ஒடனே பிரியாணி சாப்புன்ணு போலவே தோணுது
சமையலின்றது வெறும் வயிறு நெரம்பற்துக்கு மட்டு இல்ல அன்புடன் செய்த உணவு எப்போது தனி சுவை குடுக்கும்
ஆமா ஆமா அத்தா உண்ம ஒரு பிரியாணிய ரெண்டு பேர் செஞ்சாலு அன்புட செஞ்சி உணவ சுவை வேறாம இருக்க கோ அன்பா செஞ்சா தா நீ என்னதா நல்லா பண்ணாலு அந்த பிரியாணி நீ லவ்வோட ஒரு அன்போட பண்ணா தா அந்த பிரியாணி நல்லாவேருக்கு நீ விருப்
சரியா சொன்ன அதனால தா வீட்டு வீட்டு சாப்பாட்டுக்கு எப்போது தனி மதிப்பு
நீ சேரி அடுத்த மொர பிரியாணி செஞ்சா என்ன மறக்காம கூப்புடுவியா
மட்டு வரக்கூடாது வெங்காயோலா நறுக்கவு உதவி செய்யனு
ஐயோ அதுக்குதா இவ்ளோ நேரோ ரகசியமா திட்டோ போட்டியா
இப்பதா புரியுதா
சேரி சேரி பிரியாணிக்காக வெங்காயோ நறுக்க தயாரா தா இருக்குறே எத்தனக்கிலோ வெங்காயோ நறுக்கனு மட்டோ சொல்லு
அப்டின்னு அடுத்த வாரோ வேல இருக்கு தயாராயிரு
உம் பிரியாணிக்காக எப்பனாலு நா தயார் நா
உம் நீ சாப்ட மட்டு வரக்கூடாது வெங்காயோ நறுக் கோ உதவி செய்யணு
வெங்காயோ நறுக்கறதே எனக்கு என்ன பிரச்சனையு இல்ல ஆனா அப்ப நறுக்கறப்ப வர தண்ணி இருக்கு பாத்தியா கண்ணுல
உம் கஷ்டப்படாம எப்டி ஒரு அருமையான உணவு கெடைக்கும்
அது கரெக்ட்டு தா அது உண்ம தா ஆனாலு எனக்கு இந்த வெங்காயோ தவிர வேற தக் க்காளி இந்த கறி கழுவறது அரிசி கலுவுற வேலையே செய்ய கஷ்டன்தா கூட செஞ்சிடுமே வெங்காயோ வந்து சாம்பார் தொலக்குனுனா சாப்பிட்ட பிறகா சாப்பிடுவதற்கு முன்பா
ரெண்டுமே தா
புரில்ல அதுக்குன்னா உரல் ஒய் பிரியாணிக்காக என்னுடைய உடல் உழைப்பை நீங்கள் கேட்கிறீர்கள்
உணவு வந்து எதுக்கு உடலுக்கு தானே
அப்ப நீங்க பிரியாணி கொடுத் து அந்த பிரியாணி சத்த நீங்க என்ன வேலை வாங்கி ஏ அந்த உணவுோட அர்த்தமே இல்லாம போக பண்ண போறீங்க கரெக்டா
ஆஹமா உம்
என்ன நீங்க ஒரு பிரியாணி கேட்டதுக்கு இப்படியா பேசுவீங்க
உம் உனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு தான்
எனக்கு ரொம்ப புடிச் ச்ச உணவுன்றது எனக்கு வந்து பிரியாணி தா அந்த பிரியாணி தவிர்த்து ஐயோ பிடிக்காத உணுவ பத் த்தி கேக்காதீங்க எனக்கு அதை சொல்லவே மன கஷ்டமா இருக்குது டெய்லியே அதையே வீட்டுல செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு தராங்க எனக்கு புடிக்காம நா பல நேரம் நா சாப்பிடாமல் தூங்க தூங்க போன நேரம் உண்டு சில நேர நம் வெளியே சாப்பிட் நேரம் சில நேரம் சாப்பிடாமலே இருந்த நேரம்
அந்த அளவுக்கு என்ன புடிக்காது
அந்த அளவுக்கு என்ன புடிக்காதா இந்த கடல்ல புசு புசு புசு புசுன்னு ஒண்ணு போவு பாத் திங்கள்ளா
புசுபுசுன்னு எது பாத்தத்திலையே
சர சரன்ன போவுமே தூண்டில் போட்டு வலைய போட்டு பிடிப்பாங்களே ம்
நண்டா எறாவா
ம் அதுக்கும் மேல
இந்த மீனு மீனு இந்த பல வகையான மீனு வகைகள்லா இருக்கு அந்த மீன வாங்கியது வந்து கொழம்பு கொழம்பு கொழம்பா செஞ்சு
ம்
அது எனக்கு புடிக்கவே
ஏ எ-எந்த எந்த காரணத்தால ம்
ஆ அது காரணோ இருக்கு காரணம் இல்லாமல் இல்லை பல நேரம் நான் மிகவும் பசி அதிகமாக உள்ளது து அப்படி என் நான் கொஞ் ஞ்சமாக சாப்பிட்ட நேரம் உண்டு ஆனால் அதையும் மீறி அத இதே மீனை உப்பு போட்டு காய வைத்து கருவாடாக்கி அதுல வந்து ஒரு துர்நாற்றமடிக்கும் போது அது கொழம்பு வைத்து கொடுப்பார்கள் பாரே ஐயோ என் உயிரே போனாலு ப்ப எனக்கு அது சாப் புரவே தோணாது
அந்த அளவுக்கு நீ வந்து அந்த சாப்பாட வெறுத்துவிட் கண்டிப்பாகவா
கண்டிப்பாக என் உயிரே போனாலும் அந்த கருவாட்டு குழம்பை மட்டும் மீன் குழம்பை தொட்டாலும் தொட்டுவிடுவேன் ஆனால் இந்த கருவாட்டு குழம்பை தொட மாட்டேன் என்று ஆனித்தனமா சொல்லுறே
சேரி இப்ப தெரிஞ்சுக்குண நானு பின்னர் பேசலாம்
பிறகு பேசலாம்
ம்